வணக்கம் தோழரே
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
க்கே தோழரே நீங்க எ ப்டி இருக்கீங்க சொல்லுங்க தோழரே
அதாவது நம்ம சுற்றுச்சூழல பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா
சுற்றுச்சூழல் என்றா நம்ம சுத்தி நடக்கற எடமா தோழரே
ஆமா தோழரே அதா சுற்றுச்சூழலா நம்ம சுத் த்தி நடக்றது அதா
அதாவது தோலரே நம்ம சுத்தி நடக்கிரது வந்து பெரும்பாலு வந்து அந்த காலத்துல சுற்றுச்சூழலானது மிகவும் இயற்கையாகவும் இயற்கை சார்ந்த மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் தான் இருந்தது தோழரே இப்ப அதெல்லா மாறிவிட்டது ஏனா பிளாட் போட்டு விக்க ஆரம்பிச்சு டாங்க நெறைய எடத்துல வந்து புகை மூட்டோ அதிகமாக இருக்கிறது நெறைய கருமேகம் வந்து சு சூழ்ந்துட்டதுனால அந்த காலத்து இருக்கும் போல இயற்கை இந்த காலத்துல இல்ல தொடர அத பத்தி நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக என்ன ஏனென்றால் இந்த புகை வண்டிகள் மற்றும் எரிவே இந்த புகை சான்றது பேக்ட்ரீஸ்னால நா காற்று ரொம்ப மாச படுஞ்சிருக்கு அதா நா சொல்ல வரே அத பத்தி நீங்க என்ன நெனைக்குறீங்க இத ஒலி கணுமா இல்ல தொடரட்டுமா அப்டினீ என்ன நெனைக்கிறீங்க ஓழிக்கணு ஓகே ஓழிக்கணும் என்று சொல்கிரீங்க அப்டி ஒழிச்சா நம்மளுக்கு ஆ ய நெறையா பேருக்கு வேலை வாய்ப்பு போக வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து அந்த பேக்டரிஸ் வர புகைய வேலய கம்மி பண்ணா வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க ஏனன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கு அவரு அக்ரிமெண்ட் போட்டு தா வந்திருக்காங்க அதுனால அந்த மாரி பண்றது சான் ஸில்ல நா நெனைக்கிறே நீங்க என்ன நினைக்கீங்க
நீங்க சொன்னது உண்மைதா தோழரே பெரும்பாலு நீங்க சொல்றது மாரி அவங்க ஒழிச்சாங்கனா வேலை வாய்ப்புக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு சொல்லப்போனா ஏன்னா வந்து இந்த அன்றாட வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தா அந்த இன்னுமு அது சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அதாவது அந்த வேல இருக்கிறதுனாலதா நெறைய குடும்பங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது அதாவது அது இழுத்து மூடுனா அதுக்கு ஆல்ட்டர் வேற எதனா வேலை கெடைச்சதுன்னா நல்லா இருக்கு தோலரே அதாவது இப்ப புகை மூட்டம் புகை மூட்டம் கூடுவதுக்கு காரணோ அந்த மாரி புகைய வண்டில அந்த வண்டிகளை வந்து மின்சாரமாக மாத்தினா நல்லா இருக்கோ தோலரே இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அப்டினா நீங்க பேட்ரி வேண்டி தானே சொல்றீங்க பேட்ரி வண்டி வந்து பே ரி வண்டிக்காக கடல்ல இருந்து ஒரு மைண்ட் ஸ்டோன் மாரி எடுப்பாங்க அந்த மைண்டஸ்டோன் வந்து அது அத கொறந்தா வச்சிக்கோங்கோ கடலோட சீற்றமு அதிகரிக்கோ மீன்களுக்கு பாதுகாப் பில்ல இந்த மாரி எலத்ரிக் வெகிகள் அதிகரிச்சாலு நம்மளுக்கு பிரச்சன ஆ இந்த புகைய அதிகரிச்சாலு நம்ம பிரச்சன
அப்படியா தோலரே ரொம்ப கஷ்டோ தோலரே அதுக்கு நா நா என்ன சொல்ல வரேன்னா தோலரே நீங்க சொல்றது வந்து மின்சாரோ கடல்ல இருந்து எடுக்கணும்னு சொல்றீங்க
சரி இல்ல தோழரே பேட்ரி இருக் குல்ல பேட்ரிக்கு வந்து ஒரு மைண்ட்ஸ்டோன் எடுப்பாங்க கடல்ல ஒரு கற்கள் மாரி அந்த கற் கள வச்சுதா பேட்ரிக் உருவாக்குவாங்க அதாவது வண்டிக்கேத்தா மாரி பேட்ரி செய்ரதுக்கு அந்த கடல்ல இருக்கிற ஒரு கல்லு தா உதவு அந்த கல்லு வந்து கடல்ல வந்து ஆழமான எடத்துல தா கெடைக்கு அத த வந்து அத யூஸ் பண்ணனால மக்க கடல் மீன்களுக்கு உயிரினங்களுக்கு ஆபத்து
ஓகே தோழரே அந்த கா அந்த கல்ல வந்து எடுத்துக்கிட்டு வந்தா இந்த மீன் மீன்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு உடலுக்கு கேடா
ஆமாம் ஆமாம்
அதைப் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க தோழரே. அதாவது மைல் ஸ்டோன் வந்து என்ன வேல செய்யறது
அந்த மைல் ஸ்டோன் வந்து மீன்களுக்கு எப்டி சொல்வது என்றால் அது முக்காவாசி வந்து அதுதான் அலைய உருவாக்குகிறது மற்றும் மீன்களுக்கு ஆ அது எதுவோ சொல்லுவார்கள்தான் மறந்து விட்டேன்.
உணவா?
உணவல்லா அல்ல தோழரா அது வந்து மீன்களுக்கு ஆ முக்கியமானது இந்த கடலுக்கும் முக்கியமான து என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் எனக் கு நான் அறிந்த செய்திகள்.
எனக்கு தெரிந்த வரையும் எல்லா மீனுக்குள்ளும் ஒரு ஒரு விதமான எனர்ஜி இருக்கும் தோழரே அதாவது ஷார்ட் சர்க்யூட் மாரி அந்த வேவ்லென்த்தை வைத்துதான் மீன்கள் வந்து கண்டுபிடிப்பதாக இருப்பதாக அந்த மழைத் தண்ணி வந்து மழைத் தண்ணி விழும் பொழுது அது சத்தம் கேக்கும் பொழுது அது சுத்தி இருக்கும் அந்த வேவ்லென்த்தை தொட்டு அதனாலதான் அது மீன்கள் ரியாக்ட் ஆகிறது என்று நான் கேட்டேன் தோழரே. உ
எனக்கு தெரியல ஆமா இருக்கலாம் தோழரே நீங்க சொல்றது இருக்கலா.
ஏன்னா ஏன்னா ஏனென்றால் அது கடலில் இருக்கிற காரணத்தினால் அந்த வேவ்லென்த்தை கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதாவது சிறிய மீன்கள் வந்து நீந்திக் கொண்டு போகும்பொழுது பெரிய மீன்கள் திடீர்க்கென்று வந்து அதை விழுங்கி விட வாய்ப் புகள் இருக்கிறது. அதாவது இது வருவதற்கு எச்சரியாக எச்சரிக்கையாக இருப்பதற்கு தான் அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்லெந்த் இருக்கிறது அந்த வேவ்லெந்த்தை வைத்து சுமார் நம்ம சுத்தி நம்மள சுத்தி ஒரு வேவ்லெந்த் மாரி இருந்தால் யாராவது அந்த வேவ்லெந்த்துக்குள்ள வந்தா அந்த சிக்னல் நம்மளுக்கு தெரியுமல்லவா? ஏனென்றால் இந்த சைடு ஒரு நம் சொல்ல வேண்டியது நா சொல்ற வர்றது எப்டி என்றா ஒரு சைடு நம்ம நான்கு சைடும் காத்து விட்டு விட்டால் அந்த எடத்துல வந்து காத்து எதை அண் அணைக்கிறதோ அந்த எடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதுதான அர்த்தம் அதை
ஆமாம் ஆமாம் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம
ம் அந்த அதை வைத்துதான் மீன்கள் வந்து ஆ நன்றாக கடலில் வாழ்கிறது என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன்.
அது ஞாபகம் இருக்கிறதா?
அந்த புத்தகத்தின் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் சிறிய வயதில் படித்த புத்தகம் அது அது சிறி சிறிய அதாவது சின்ன வயதில் நான் ஒரு ஆ ஏழாம் வகுப்பு இருக்கும் பொழுது அதை பாத்தேன். அதில் ஒரு பக்கத் தை மட்டும் படித்தேன். அது நீ நீல நீல நிறமுடைய புத்தகம் அது. எனக்குத் தெரிந்து ஜேர்னி ஆஃப் ஃபிஷ்ஷு இல்லையால் என்றால் ஆ ஜேர்னி ஆஃப் ஃபிஷ்ஷுன்தான் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத் தின் பேர் இல்லை என்றால் சீ சீ இன் மிஸ்டரிஸ்னு நெனைக்கிறே கடலின்
கடலின் சீற்றங்களா தோழரே நீங்கள் சொல்வதை நான் ஆ ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆ நன்றி தோழரே அப் போது மா அப் மற்றும் நீங்க ஆ என்னல்லா நெனை கிறீங்க அதாவுது நம்ம சொசைட்டி என்னெனென்னன் நெனக்கிறீங்க நம்ம என்ன பண்ணா நம்ம சொசைட்டி மாறுனென நெனைக்கிறீங்க சொசைட்டில என்ன பண்ணா என் நல்ல சொ நல்ல சொ சைட்டி அமைக்க என்னன் சொல்ல நினைக்கிறிங்க
அதாவது தோழரே சொசைட்டி என்பது நம்மளை சுத்தி வாழ்ந்து வரும் சில மர்க்கள் அது நம்மளை பத்தி என்ன நனைக்கிறார்கள் என்று நான் சொசைட்டி என்று அழைப்பார்கள் இல்லையா தோழரே அதாவ்து சொசைட்டியில் நாம் எதாவ்து நன்கு செய்து விட்டால் இவன் நல்லது செய்கிறான் அதில் வந்து இவனுக்கு அதிகமாக காசு இருக்கிறது இவன் நன்மை செய்கிறான் இவன் பாரு நல்ல நல்ல உடையை உடித்தாலும் இவனிடம் பார்த்தீர்களா என்று சோக்கு சோக்காக திரிகிறான் என்று நறிய பேர்கள் பேசுவார்கள் நம்மளிடம் நல்ல உடை போடாமல் போனால் இவன் பார்த்தீர்களா பணம் இருந்து கூட பிச்சைக்காரன் போல நடிக்கிறான் என்று சொல்லுவார்கள் சில பேர்கள் இவனிடம் ப ணம் இல்லை என்று நினைப்பார்கள் சில பேர் கருப்பாக இருந்தால் இவன் கருத்து போயிட்டான் வெயில்ல சுத்தி சுத்தி இவன் வீட்டுலெயே இருக்க மாட்டான் என்று நினைப்பார்கள் வெள்ளையாக இருந்தால் என்னடா இவன் இவ்வளொ வெள்ளையாக இருக்கிறான் எதைதான் சாப்பிடுகிறான் எதாவ்து மரந்து போடுகிறான் என்று நினைப்பார்கள் சொசைட்டியை பத்தி நாம் நினை த்தால் நாம் அன்றாட வாழ்க்கையை நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது தோழரே அதுதான் நான் சொல்ல வருகிறேன் நம்மளுக்கு ஏதாவ்து ஆசை இருந்தால் நம் அதை செய்து விட வேண்டும் சொசைட்டி நனக்கிறது என்று நாம் நனைத்தால் நம் வாழ்க்கையில் நம் வெல்ல முடியாது தோழரே
கண்டிப்பாக நீங்க சொன்னது கரெக்ட்டுதான் அவன் நனச்சா இவன் நனச்சா என்று வாழாமல் நம்ம நம்மெளப்போல் நம்மளெப்போல் நம் இப்போல் நம் வாழ்ந்தால் தான் நம் வாழ்க்கை சிறப் பாக இருக்கும் நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை ஐயா
வும் இருக்கும் தோழரே அதாவ்து ம் ம் அதாவ்து ஒரு வாழ்க்கை என்பது தோழரே நம்மளிடம் வாழ்வதற்கு ஒரு மனிதன் நம் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தோழன் மற்றும் நம் கூட இருக்கும் பகிர்ந்து கொள்ளும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்பொழுது நம் நம்மளை பாட்ருக் கொண்டிருப்பதற்கு நம் பேரன்ஸ் அவர்கள் இருந்தாலே போதுமா னதாக இருக்கும் அவர்கள் என்ன நனக்கிறார்கள் அதை மட் டுந்தான் ஒரு மனிதன் அதாவ்து ஒரு மனிதனை எடுத்துக் கொன்றால் அவர்களை அவர்கள் கூட இருக்கும் அவர்கள் வாழ்க்கை துணையாக இருக்கும் அவர்கள் என்ன நனக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை பெற்ற பேரன்ஸ் அவர்கள் என்ன நெனக்கிறார்கள் அதுக்கப்றம் அவர்களை கூட சுத்தும் அவர்கள் நண்பர்கள் தோழர்கள் அவர்கள் என்ன நனக்கிறார்கள் என்றுதான் அது முக்கியம் தோழரே அது மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து சீர்திருத்தும் அவர்கள் கண்களில் அவர்கள் தப்பாக இருந்தால் அது தவறு ஏதாவ்து தவறான செயலை சேர்ந்து கொண்டிருந்தால் அதை மாற்ற வேண்டும் அதை மாற்றினால் அவர்கள் நன்றாக இருப் பார்கள் அவர்கள் நான் சொன்ன மூவர்களும் அந்த மனிதனுக்கு நன்மைதான் செய்வார்கள் என்றைக்கும் தீமை நனிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த மூவர் மூன்று உறவுகளும் மனிதனின் அன்றாட வாழ் க்கெயில் மிகவும் தேவையா
கண்டிப்பாக நீங்க சொன்னது உண்மதா நூத்துக்கு நூறு உண்மதா
ப்போ அதுதான் தோழரே அந்த மூன்று பேரிடமும் நாம் இந்த சொசைட்டி சொசைட்டி என்னா பேசுனாலு அந்த மூணு பேர் பேசுவதுதான் நம்மளுக்கு மிகவும் அவசியமா ன தேவையாக இருக்கும் தோழரே
வது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு மூணு பேர் உங்கள நம்பனா போது வேற யாரு நம்ப வேணான்னு சொல்ல றத நீங்க சொல்றத நா ஒத்துக்கிறே. அதாவது என்னைக்கு நம்மள் நம க்காகதா ஒழைக்கணு மத்தவங்க்காக நம்ம ஓடக்கூடாது என்று சொல்றீங்க அதையு நா ஒத் துக்கறே.
அதுதான் தோழரே நா என்ன சொல்ல வரேன் என்றால் இப்பொழுது நீங்கள் சொன்ன சொசைட்டி வந்து என்ன வேண்ணா பேசலாம் அது தவறு அது தவறு இல்லை அது நம் இந்த காதில் வைத்து அந்த காதில் வி ட்டு விடலாம். ஆனால் நான் சொல்லும் இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை டிசைட் செய்யும் அது ஒரு மனிதனின் வாழ் க்கையை சீர்திருத்தும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை திருத்தாமலும் போவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கிறது அது இந்த மூன் மூவரும் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு சொசைட்டி அதுதான் அவர்களுக்கு வீடு அதுதான் அவர்களுக்கு உறவு. ஏனென்றால் கடைசி வரையும் அவர்கள் தான் வருவார்கள்.
ஓகே தோழரே ஓகே தோழரே நம்ம அடுத்த காலில் சந்திப்போம் தோழரே நன்றி வணக்கம்.
ப்பா தோழரே ம்